வாங்க வணக்கம் தோழி ஆ நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே தோழி நல்லா இருக்கே தோழி நல்லது நல்லது உம் சொல்லுங்க தோழி நம்ம என்ன தலைப்பு பத்தி பேசலாம்
என் தலைப்பு பேசிவா அந்த காலத்து இது இப்போ நிறைய பேரு நம்ம ந இந்தியா விட்டு வெளிநாடுக்கு வேலைக்கு போறாங்க
ஆமா
அத பத்தி பேசலா
ம் கண்டிப்பா அதுக்கெல்லா வந்து ஒரு மன தைரியம் வேணும் தோழி
ஆமா
கண்டிப்பா நம்ம என்ன நினைச்சா வர முடியாது நம்ம நினைச்ச நேர த்துக்கு பேச முடியாது ஒரு நல்லது கெட்டத்துக்கு வர முடியாது அதெல்லா ரொம்ப கொடும தோழி பணத்துக்காக வேற வழி இல்லாம போறாங்க பட் ஆனா வந்து அந்த நெலையில இருக்கிறவங்களுக்கு தா அந்த கஷ்டம் தெரியும் ஏதாவது டக்குன்னு உடம்பு சரியலனா கூட வர முடியாது யாரையு பாக்க முடியாது நெனைச்ச நேரத்துக்கு பாக்க முடியாது இப்ப இங்க இங்க நம்ம நம்மளுக்குள்ள நம்ம நாட்டுக்கு குள்ள இருந்தோம் அப்படின்னா கூட ஏதோ ஒரு லீவோ பண்டிகையோ ஏதோ ஒன்ன சாக்க சொல்லி ஒரு நாளோ ரெண்டு நாளோ வந்து ட்டு போ முடியும் ஆனா வெளிநாட்டுல எல்லா இருந்தாங்கன்னா அதுவும்
நானே பெங்களூர் அந்த மாரினா
ஆ ஒன்னும் பிரச்சன இல்ல இப்ப வசதி நெறைய இருக்கு ஆமா வசதி நெறைய இருக்கு நெறைய பஸ் இருக்கு சோ அவங்க வந்து நினைச்ச நேரத்துக்கு வரலா
திடீர்னு ஒரு டெத்துனா கூட வர முடியாது சுடிவேஷன் ரொம்பது ம் அப்போ அவங்களுக்காக வெயிட் பண்து ஒரு எத்தனையோ நாள் இருக்கனு ம்
ஆமா அதும் இதுலல்லா போயிட்டாங்கா ஒப்பந்தத்துலல்லா போயிட்டாங்கனா அந்த ஒப் பந்தம் முடிகிற வரைக்குமே அவங்க அங்கதா இருந்தாகணும் ஒரு அவசரத்துக்கு வர முடியாது இதுக்கு மே வர முடியாது அதெல்லா ரொம்ப கஷ்டம் தோழி அந்த மன தைரியம் அந்த குடும்பத்துக்கும் சரி அங்க போய் வேல பா க்கறவங்களுக்கு சரி இருந்தா மட்டு
வேல பாக்கறோங்களும் சரி ஆ எங்க ரிலேஷன்லா நெறைய பேரு அப்படிதா எங்க சொந்தக்கார எல்லா அந்த மாரி தா போயிருக்காங்க ஆனா ஒரு டெத் து ஒரு இது ஒன்னா வரவே முடியுதல அவங்களால ம்
கண்டிப்பா கா எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணு வந்து அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் அப்படிதா போயிருக்காங்க அ வளகாப்பு முடிச்ட் டு போனாங்க கொழந்த பிறந்தத பாக்க கூட அவங்களால வர முடியல அதுக்கப்புறம் கொழந்தைக்கு விவரந் தெரி ஞ்சு ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் அந்த மாதிரி அதுக்கப்புறம் தா வரவே முடிஞ்சது அவங்களால அதெல்லா ரொம்ப கொடுமை இல்லையா அந்த டைம்ல பக்கத்துல இருந்து அந்த குழந்தைய பாக் க முடியாம அதெல்லா அவங்க எவ்வளவு வேதனைப் பட்டிருப்பாங்க அதெல்லா ரொம்ப கஷ்டம் தோழி அந்த பணத் த்துக்காக சம்பாதிக்கணும்ன்ற ஒரே நோக்கத்துக்காக மட்டுமே போறாங்க எல்லா உணர்வுகளையு வந்து தியாகம் பண்ணிட்டு
ஆமா நெறைய பேர் அப்டிதா எங்க எங்க ஆளு எங்க ரிலே சொந்தக்காரங்க நெறைய பேர் அப்டித்தா போய்கிறாங்க ஆனா எதனா ஒரு நல்லது கெட்டது எதுக்கு வர முடியுதுல்ல
ஆமா ம் வெளிநாட்ல இருக்காங்கன்ற பேரு மட்டுந்தா இருக்கு மத்த படி எதுக்கு வந்து ஆளா வந்து நிக்க முடியாது
எதனா ஒரு நல்லது கெட்டதுன்னா கிட்ட இருக்கணு அப்டின்றது அந்த மாரி அவுங்க வரவே முடியாம சுச்சுவேஷன் நாளைக்கி அவுங்களுக்கு ஒரு திடீர்னு ஒடம்பு சரில்லன்னா கூட அங்க இங்கந்து யாரு போ முடியாதுல்ல டக்
ஆமா கண்டிப்பா அதுவு ஒரு பெரிய இது தான அதெல்லா ரொம்ப கஷ்டோ தோழி இப்ப இதெல்லா வெளியூர்ல இருக்றதே கொஞ் சோ ஓரளவுக்கு என்ன பண்றது இப்ப படிக்கும் போதோ அல்லது வேலை பாக்கும் போதோ ஆ வெளியூர்ல இருந்தா கூட வந்து இப்ப நமக்கு ஒடம்பு சரில்லன்னா கூட நம்மளே மாத்தர வாங்கி நம்மளே போட்டு நம்மளே சாப்ட்டு நம்மளே படுத்துக்கணு
ம் ஆமா அதே போல ஒரு நா எதோ ஆனா அங்க வந்து நெறையா சம்பாரிச்சாதா அங்கயு கட்டுப்படி ஆகு அங்க வெலவாசி வேற அதிகோ எல்லா த இந்தியாவோட ம் நெறையா செலவாகு இன்னா ஃபேமிலின்னா அதிகமா செலவாகு அந்த இதுவல்லா இது பண்ணி அங்கருந்த மீ எல்லா வீட்டு வாடகை எல்லா மீத்து மீந்துதா இது பண்ணணு
கண்டிப்பா தோழி அந்தளவுக்கு அங்க சம்பள இருந்தா மட் டுந்தா அங்க சம்பளம் இருந்தா மட்டுந்தா அவங்களால அங்க வாழ வாழவே முடியு சர்வே பண்ணவே முடியு
ம் ஆமா
இல்லைன்னா கஷ்டோ இங்க வந்து இப்ப இப்ப லோக்கல்னு வச்சுக்கோங்க நம்ம வந்து ஏதோ கெடைக்கிற சம்பளத்த வச் சி வீட்டு சாப்பாட வச் சி வீட்ல தங்கிக்கிட்டு ஏதோ ஒண்ணு சமாளிச்சிறலா பட் ஆனா அங்க அப்டி பண்ண முடியாது
ம் அதுவு வெளி இங்கந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கி போறாங்க பாருங்க இந்த வீட்டு வேலைக்கி ஆனா அவுங்க வந்து ஓரளவுக்கு சம்பாரிப்பாங்க ஏன்னா அவுங்க எல்லாருக்குமே எல்லாமே ஃப்ரீயா தர்றாங்க இங்கருந்து வீட்டு வேலைக்குன்னு போறாங்கல்ல
ஆமா ஆமா ம்
இப்ப வந்து எல்லாமே அவுங்களுக்கு ஃப்ரீ தங்கத்துக்கு எடோ ஃப்ரீ ஆமா ஏன்னா அவுங்க வீட்டுலயே செய்யதுக்கு அங்கயேதா வுட்றாங்க அதெல்லா ஃப்ரீ தான சம்பளோ மா சமான குடுத்துர்றாங்க ம் அவுங்களுக்கு வந்து பரவாயில்ல ம் அது லாபந்தா அவுங்களுக்கு ஏன்னா எல்லாமே சாப்பாடு எல்லாமே அவுங்கதா செய் வாங்கி குடுத்தா செய்றாங்க அவ்ளதா சாப்ட போறாங்க எதுவா இருந்தாலு அவுங்க பாத்துக்குறாங்க
ஆ அதுனா அவுங்களுக்கு அது பாதுகாப்பாவு போயிருல்ல எல்லா அவங்களே ஆமா அவுங்களே எல்லா பாத்து க்கிறாங்கன்னும் போது அவுங்களுக்கு அது பாதுகாப்பாவு போயிரு எந்த பிரச்சனையு வராது நம்மளா இது பண்ணி இருக்குறது வந்து அந்த எடோ எப்டி இருக்குன்னு தெரியாது அங்க எல்லா செட் ஆகணு சாப்பாடு செட் ஆவணு அந்த மாதிரி நெறையா கஷ்டோ இருக்குல்ல
ம்
கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி அததா நம்ம வே நம்ம ஊர்ல வேல பாத்து நம்ம இதுக்கு இது பண்ற மாரி கெடைச்சாதா நல்லது இல்லன்னா கஷ்டந்தா நானுமே காலேஜ் முடிச் சிட்டு போய் வேலைக்கி ரெடி பண்ணும் போதெல்லா ரொம்ப கஷ்டமா இருக்கு டக்குன்னு ஏதாவது ஒரு கா ச்சலோ இருமலோ ஏதாவது ஒண்ணுன்னா டக்குன்னு அப்பா அம்மாவ பாக்க முடியாது இது பண்ண முடியாது நெனச் ச நேரத்துக்கு வர முடியாது ஏதா ஒரு ஃபங்க்ஷன்னா வர முடியாது அந்த டைம்ல அவுங்க சொல்ற டைம்ல நமக்கு லீவு கெடைக்கணு அந்த டைம்ல ஏதாவது முக்கியமான மீட்டிங் இருக்கு இல்ல இருக்கு அப்படின்னா லிவு தர மாட்டாங்க சோ அந்த மாறி எல்லாம் இருக்கும்ல
ஆமா ஆமா நானே நிறையா அது அனுபவிச்சக்கிறேன் வேலைக்கு போகும்போது அங்க பா யாரும் இல்லாம
ஆமா ரொம்ப கஷ்டம் அதெல்லாம்
ஆமா ஒரு உடம்பு செயல்னா கூட தெரியும் அங்க வந்து நான் வீட்டுக்கு உடம்பு முடியலனாவே நான் வீட்டு வட்டுக்கு வந்துடுவாங்க அங்க இருந்து எங்க வீட்டுக்கு வரக்கு நாலு மணி நேரம் ஆகும்
ஆ ஆ ஆ
டரெயின் புச்சி பஸ் புச்சி வரதுக்கு நாலு மணி நேரத்துக்கு மேல ஆயிட நாலஞ்ச மணி நேர ஆயிடும்
கண்டிப்பா கண்டிப்பா அது அந்த நேரத்துல நமக்கு ஒரு ஒரு வேளையும் செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் நம்மளே தோச்சுக்கறது நம்மளே இது பண்ணிக்கிறது நம்மளேய் சாப்பாடு எடுத்துட்டு வந்து மேல போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்து நம்ம சாப்பிடணும் வெல்ல போய் மெடிக்கல் ஷாப் போயிட்டு வந்து இத
ம் அந்த மாறி நானும் அந்த மாறி ஹாஸ்டல்ல இந்துக்கிறான்னா கூட ஆனா இந்த மாறி ல்லாம் கொஞ்சம் கஷ்டமாந்துக்கு அப்பல்லா
கண்டிப்பா
கொஞ்சம் வீடு எத்து வீடுன் எடுத்தம்னக் அப்ப பரவால்ல கொஞ்சம் பக்கத்துல அக்கத்தல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க
ஆமா
ம் எதுனா ஒண்ணுன்னா பக்கத்துல ஓனரே எழுந்து கெல்ப் பண்ணுவாங்க ஓனர் விட்டாரே அந்த மாறி அந்த மாறியு நல்லவுங்க இருக்காங்க ஆமா ஒவ்வொரு எடத்துல அந்தமாறி நல்லவுங்களும் இருக்காங்க
ஆமா கண்டிப்பா அந்த மாறி யாராவது சப்போட் பண்ணா மட்டுந்தான் இருக்க முடியும்
ஆமா
இப்போ இதுன்னுல இதுன்னில்ல வேல பாக்குற எடம்னில இப்ப நம்ம இப்ப நம்ம வீட்டுக் காரு வராரு இப்ப என்னோட வீட்டுக்காரு வந்து வெளியூர்ல வேல பாக்குறார்னா நா வந்து பிள்ளையோட போய் வெளியூர்ல நா இருக்கதான் செய்யுணு அவுங்குளுக்கு தா சமச்சு போட்டுட்டங்கிருக்கன் அப்பையு நா அப்பிடிதான் என்னோட மொத பையன் பெறந்து ஒரு ஆறு மாசம் மொதப்பிள்ள பெறந்து ஆப்ரேஷன் வேற பண்ணேனா சோ அந்த டைம்ல எனக்கு எப்பிடி எது பண்ணுனும என்ன பண்ணனுனே தெரியாது அந்த டைம்ல வந்து அவுங்குளுக்கு வேற ஊர்ல வேல கெடச்சிச்சுன்னு சொல்லி அம்மா வீட்ல எவ்ளோ நாள்ருக்க முடியும் மூணு மாசமோ என்னமோதாருந்தன் இருந்துட் டு அங்க போம்போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது அவன தூக்குணும் அவனுக்கந்த கரெக்ட்டா அவன பாக்கணும் திடீர்னு அழுதா என்ன பண்ணனு தெரியாது சோ அந்த டைம்ல பக்கத்து பக்கத்து வீட்ல கீழ் வீட்ல இருக்கவங்கதான் வந்து எனக்கு ரொம்ப உதவியாருந்தாங்க சோ அவுங்களால மட்டுந்தான் என்னால அங்க அவன வளக்கவே முடிஞ்சிச்சு பாத்துக்குறதாருக்கட்டும் வந்து தூக்கிக்கிறதாருக்கட்டும் அவுங்க தூங்க வெக்கிறதாருக்கட்டும் நம்மக்கூட ஒக்காந்துருக்கிறதாருக்கட்டும் அந்தமாறி யாராவது சப்போட்டுருக்கும் பொழுது கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாறி வந்து அவுங்க குடும்பமே அவுங்க ஃபேமிலியே வந்து நல்லா பாத்துகிட்டாங்க எனக்கு வந்து எங்கப்பாம்மா எப்டி இங்கருந்தா நா
கொழந்தையே பொறக்கூடாதுன் நெனக்கிறாங்க தெரிங்ளா
அம்மு அப்பிடியா அப்புல்லாமாருக்
ம் நா நா அனுபவிச்சகிறமா நா அப்ப நா வீ நா கல்யாண பண்ணதாங்காட்டியும் வீட்டுக்காரு அம்மாப்பால்ல
செரி செரி
அம்மாப்பால்ல அவுங்க சித்திதான் வளத்தாங்க அவுங்க சித்தியும் கல்யாணம் பண்ணிக்காம அம்மா வீட்லேந்துட்டாங்க அம்மா வீட்லேந்துட்டு அ தம்பி தம்பி தம்பி பசங்களே பாத்துட்டு ஒன்னைய ஒரு கல்யாணம் பண்ணாம உட்டுர்லா
ஐயோ அப்புட்ல்லா யோசிக் அப்புட்ல்லா இருக்காங்க
இவுங்குளுக்கு கல்யாணம் பண்ணிட்டு எனக்கெது செய்யக்கூடாது கொழந்த பெறக்கூடாது இப்டி என்ன வேனா பண்றாங் தெரியுமா ரெண்டு பேரு சேந் ந்து தம்பி பொண்டாட்டி அவுங்குளு தம்பி ஒய்ஃபு அவுங்குளு
ச்சீ அதலா கொடும அதலா நம்மளா யாருக்கு அந்த மார்லா நம்ம யாருக்கு நெனைக் கூடாது எதிரிக்கிக்கூட அந்த மாரி நடக்கக்கூடாதுன் நம்ம நெனைக்கக் கூடாது அதலா ரொம்பப்
ஏ இத்தனைக் கு இப்ப எங்க நாங்க எங்க சொந்தக்காரலல்லா எங்கத்த பசங்க எங்கத்த மருமகள்லா நாங் எப்டி ஃப்ரெண்ட்லியாருக்கோந் தெரியுமா
ம் ஆமா இப்பலா அந்த மாரி இருந்துட்டு
இப்போ எங்கத் த பசங்க எங்க மாமா பசங் மருமக எல்லாருந்தா வராங்க அத்த மருமக எல்லாந்தமா வராங்க ஆனா எல்லாமே எங்கிட்ட ஃப்ரெண்ட்லியாதா பேசுவாங்க
ம்
யாரோ ஒரு விரோதி மாரியே பாக்க மாட்டாங்க அந்த மாரிலா நாங்க இந்து வாழ்ந்துட்டோனா
ஆமா நம்ம இதுல நமக்கு அந்த மாரிலா சொல்லித்தரமாட்
க எனிமி மாரி பாப்பாங்க
அதுதா அதுதா அதா அந்த போர எடோ நமக்கு கரெக்டா அமையணு அந்த சொந்தொ எல்லா கொஞ்சொ கரெக்ட் டா அமையணு இல்லன்னா ரொம்ப கஷ்டொந்தா நம்ம இப்டியே வந்து வளத்துட்டு அந்த மாரியு ச சில பேரு இருக்கதா செய்றாங்க என்ன அந்த மாரி ஒரு சில பேராலதா எல்லா த்துகுமே கெட்ட பேரு வருது
இதுக்கு கூட அவுங்க தங்கச்சியு உடந்த தெரிமா
ஓ அச்செச்சோ ம் இதெல்லா ரொம்ப கொடும ல்லா யாரயு எது பண்ணக்கூடாது நெனைக்கவே கூடாது மொதல்ல நம்ம நல்லது நெனச்சா தான நமக்கு நல்லது நடக்
ம் சேரி நம்ப கடவுள் எப்டி சாமி கெட்ட விட்ரதுல்ல இத்தனைக்கு நாங்க எங்க அத்த மரும வல்லா இதுவரயு நாங்க ஒரு எனிமியா எப்பவுமே நனச்சது இல்ல ஃப்ரெண்ட்லியா வந்தா கூட இப்ப கூட பாசமா பேசிட்டுதா போவாங்க தவர
ம்
எனக்கு அத்தமருமகு ஒரு ஒருத்தர் வந்து எங்க ஊரேதா ஒரே ஊர் தா ம்
விடுங்க நீங்க அதெல்லா நெனைக்காதீங்க நம்ம நம்ம கடவுள் நெனப்போ அவ்ளோதா நமக்கு
அவ்ளோதா கடவுள் மேல பாரத்த போட்டு ஆனா நெறய எ கண் எதுர்லே அனுபவிச்சுட்டாங்க அவ்ங்க
ம் ம் அவ்ளோதா நா இப் முன்னாடிதா முன்னாடியேதா அவுங்க சந்ததி தி அவுங்க குடும்பத்துக்கு அவுங்க பிள்ளைங்களுக்கு இப்பெல்லா அவுங்கவுங்ளுக்கே கண்டிப்பா இப்ப அந்த மாரி எல்லாமே மாறிருச்சு நம்ம கண் கூடா பாக்குறோ ஆமா கண்டிப்பா நம்ம நெனைக்கலனாலு நா அவுங்க பண்ண தப்புக்குரிய தண்டன கண்டிப்பா கெடச்சே ஆவனு நீங்க சொல்லிதா நானு இப்டியெல்லா இது பண்றே அந்த மாரிலா இருப்பாங்களா பிடிக்காம இருப்பாங்க பிடிக்காம இருப்பாங்க ஆனா இந்த மாரிலா நல்லாவே இருக்க கூடாது கொழந்தயெ பெறக்ககூடாது அப்டில்லா நெனப்பாங்ளான் இருக்கதா செய்றாங்க
அதா பாருங்க
நல்லவுங்க
இப்ப இப்ப வரையுமே அப்டிதாமா வாழ்ந்துருகொ வாழ்றோ நெறய வீட்ல நா மட்டுல்ல ஒர் இடத்துல நெறய பொண்ணுங்க அப்டிதா வாழ்றாங்க
கண்டிப்பா கண்டிப்பா அதுல்லா அதுதா அதா கடவுள்ட்ட அதுதா கடவுள்ட்ட அதா கேக்கணு நல்ல கணவர் நல்ல குடும்போ கெடைக்கணு அதுதா முக்கியோ மத்ததெல்லாமே ரெண்டாவதுதா மத்ததெல்லாமே இந்த செல்வமா இருக்கட்டு சம்பளமா இருக்கட்டு வருமானமா இருக்கட்டு அது எல்லாமெ ரெண்டாவது தா மொதல்ல நல்ல உறவுகள் கெடைக்கணு நல்ல இது குடும்போ கெடைக்கணு அது இருந்துச்சுன்னா மத் எல்லாமே நமக்கு தானா கெடச்சிருல
ஆமா
கண்டிப்பா தோழி
இல்ல இப்டி எல்லா தோழி இருக்காங்கன் தோழி அதா எனக்கு இப்டியு ஜனங்க இருக்காங்க பாருங்கள அப்டின்தா
இருக்காங்க அவ்ங்கள கடவுள் பாத்துக்கட்டு அவ்ளொதா நம்ம நல்லதே நெனப்
அவ்ளொதா நாம் நல்லதா நெனைப்போ கடவுள் பாத்துக்கட்டு அந்த மாரிதா இருக்கணு ம்
அவ்ளொதா தோழி வீடு விடிய விடுங்க எது யோசி
ம் இல்ல இல்ல இந்த மாரி எல்லா இருக்காங்க பாருங்க ஜனங்கன் உங்ளுக்
அத கணக் கண்டிப்பா கண்டிப்பா நல்லது தோழி நல்லது தோழி நம்மளோட நேரம் முடிந்தது இன்னொரு இணைப்புல நம்ம சந்திக்கலா ஆ நன்றி தோழி நன்றி
ம்